வணக்கம் இருக்கேங்கள
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கங்க தோழி தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செடிகள் வளர்க்குறது மேலலா ஆர்வம் இருக்கா உங்களுக்கு அந்த செடிகள் வந்து வளக்குறதுல ஆர்வம் இருந்தது அப்டின்னா அ ஒருத்தங்க கிட்ட இப்போ நம்ம அந்த செடிய பத்தி நமக்கு என்ன சந்தேகம் இருந்தாலு கேட்டாலு அவுங்க வந்து சொல்லுவாங்க இப்ப எனக்கு வந்து பா த்தீங்கன்னா நாய் வளக்கறது வந்து ரொம்ப புடிக்கு அப்ப வந்து நாய்க்கு வந்து ஒரு ஒரு என்ன ஒடம்பு சரியில்லாம போகு நாய்க்கு வந்து என்ன இயற்கை உபாதிகள் வரு ஒரு ஒரு நாய் வந்து புள்ள சாப்ட்டுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தோ அது எல்லாமே எங்களுக்கு வந்து தெரிய அந்த மாரி ஒவ்வொரு தவுங்களுக்கு ஒவ்வொரு விஷயோ புடிக்கும் போது அத பத்தி எல்லா நாளேஜ் ஜுமே அவுங்களுக்கு வந்து இருக்கு அத பத்தி எல்லா ஒரு இதுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இப்போ செடி வளக்கறவங்க அப்டின்னா செடிய பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க புக்கு படிக்கிறவங்கன்னா இந்தந்த புக்கு வந்து சிறந்த புக் கு இது இது வந்து நல்லது இது வந்து இந்த ஆர்த்தர் இந்த ஆர்த்தரு வந்து சொந்த ஊர் இது அவுரோட வயசு இதுன்ட்டு அவுங்களுக்கு இத்தன குழந்தைங்கன்னு எல்லாமே சொல்லுவாங்க எல்லாமே தெரியு அவுங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது மேடம் நாட்டம் இருந்து அத பத்தி உங்களுக்கு ஏதாவது இப்ப தெரிஞ்சா சொல்லங்க தோழி முழுமையா அத கேக்க கேக்க நானு தெரிஞ்சுக்கற
கண்டிப்பா தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு அந்த மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்டின்னு பாத்தோன்னா எனக்கு அந்த பேக்கிங்லதா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தோழி ஏன்னா நா வந்துட்டு கிளாஸ்க்கு போய் வந்துட்டு அத ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு எத எந்த ஒரு ஐட்டம் வச்சு பண்ணா வந்துட்டு எப்டி வரும் அப்டின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியு அப்டின் நெனைக்கிறே ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு மாசம் வந்துட்டு அந்த கிளாஸ்ல வந்துட்டு ஏ எந்தெந்த விஷயத்த வச்சுட்டு ஒரு பேக்கிங் இப்ப ஒரு பேக்கரின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பேக்கரியில வந்துட்டு எந்த மாரில்லா வந்துட்டு எந்தெந்த ஐட்டம்லா வச்சு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்துட்டு எனக்கு அந்த கிளாஸ் போணதுனால தா அ கெடைச்சிது அப்டின்னு சொல்லலா அதுக்கு முன்னாடி நா க்ளாஸ்க்கு போகுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வந்துட்டு கேக் பண்றாங்க ஒரு கடையில போய் ஒரு ப்ரட்ட வாங்குவோ அந்த பிரெட் வந்துட்டு ஒரு மை இதால பண்ணுவாங்க அப்படின்றது மட்டுந்தா நமக்கு தெரியுமே தவிர்த்து அந்த ஒரு ப்ரெட்ல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் போடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது அது ஒரு நல்லதா கெட்டதானு கூட தெரியாது ப்ரெட்ன்றது ஏதோ கொஞ்ச ஸ்வீட்டா இருக்கு அத பால்ல தொட்டு சாப்பில்லா ஜேம் பூசிட்டு சாப்பல்லா இல்ல ஒரு சாண்விட்ச் பண்ணி சாப்பலா அப் அப்டின்ற ஒரு நாலேஜ் தா நமக்கு இருக்கு இப்பவே வந்துட்டு நீங்க ஒரு பேக்கிங் தெரியாதவங்க கிட்ட வந்துட்டு ப்ரெட்டு அ வந்துட்டு சாப்பலாமான்னு கேட்டா ஆ சாப்பலா இதுல என்ன இருக்கு அப்டினுதா சொல்லுவாங்க இதே வந்துட்டு என்ன கேட்டீங்கனா வந்துட்டு ஒரு ப்ரட்டுன்ற ஒரு விஷயம் வந்து அந்த ப்ரெட்ல வந்துட்டு நெறைய விஷயங்கள் சேக்குறாங்க ஈஸ்ட்ன்ற ஒரு விஷயம் சேக்கறாங்க அதுக்கப்றம் வந்துட்டு ஒரு பட்டர் பட்டருக்கு பதிலா வந்துட்டு ஒரு வேற ஒரு ஆ ஒரு அனிமல் கொழுப்ப வச்சுதா வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நீங்க பேக் கிங் பாத்தீங்கனா ஒரு நீங்க நம்மனா வந்துட்டு வீட்ல செய்யும்போது ஒரு பட் ட்டருன்ற ஒரு விஷயம் வச்சு தா செய்வோ இதே வந்துட் டு நம்ம ஒரு கடைல வந்த்ட்டு வாங்கும் போது அங்க பேக்கிங் பண்றவங்கலா வந்துட்டு நார்மல் பட்டர் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க அந்தப் பட்டருக்கு ஆ ஒரு ஈக்குவலான ஒரு் அ அனிமல் ஃபேட்டுனு சொல்வாங்க அத வந்துட்டு வன்ட்டு வேறவரோ இவரு ஒரு பட்டர் வேற மாறி ஒரு பேர சொல்லுவாங்க எனக்கு சரியா ஞாபகம் வரல அத வச்சுதா வந்தட்டு ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஒரு கேக் பண்றதோ சரி பிரெட் பண்றதோ சரி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம என்ன நெனைச்சிருப்போ ஏதோ ஒன்னு ஒரு பட்டரை வச்சு யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க அப்டின் சொல்லிட்டு நெனைச்சிருப்போ எனக்கு அப்பறம் அந்தந்த பேக்கிங் கிளாஸ்ல வந்துட்டு இதெல்லா அவங்க நமக்கு சொல்லி் குடுக்கும் போது எனக்கு தோணுனது ஐய்யோ நம இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம இத வந்து சாப்ட்டுட்ருக்கோமே அது நமக்கு வந்துட்டு எவ்ளோ ஒடம்புக்கு கெடுதல்லு அப்படின்றது எனக்கு அப்பதா புரிய வந்துச்சு பட் இருக்கு இருந்தாலுமே வந்துட்டு நம்ம கேக்லா சாப்டாம இல்ல என்னைக்காச்சு ஒரு நாள் சாப்பலா அப்படின் சொல்ட்டு நம்ம சாப்டு ட்டுட்ருக்கு அது ஒடம்புக்கு டோட்டலா வந்துட்டு கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் வந்துட்டு பட்டரு கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஆம் நா கெடுதலனுதா அப்டின்தா சொல்லணு அதனால தா வந்துட்டு பேக்கிங் பேக்கரி ஐட்டம்லா வந்துட்டு சாப்பிடாதீங்கன்னு டாக் டரு வந்துட்டு சொல்றதுக்கு ரீசன் வந்து அதுதா ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு பொருள வந்துட்டு ஆ வந்து வச்சு செய்றது அப்டின்றது ஏனா அத வச்சு செஞ்சாதா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேக் வந்துட்டு நல்லா ஸ்பான்ஞ்ஞியா வரது பிரெட் வந்துட்டு நல்லா சாஃப்டா வரதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு அதுதா அப்டின் சொல்லிட்டு சொல்லலா ஆ இன்னொரு விஷயம் என்னனா வந்துட்டு நா ஒரு பேக்கிங் வந்துட்டு கத்துக்கும் போது என்ன ஆச்சுனா நெறைய விஷயங்கள் இப்போ ஒரு கப் கேக் பண்றது எப்டி அதுக்கப்றோ பிஸ்கெட் பண்றது எப்டி அப்டின்னு சொல்ட்டு நெறைய கார வகைகள் ஒரு பண் எப்டி செய்றது அப்படின்னு நெறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஒரு நாளு ஒன்னொன்னு கத்து குடுத்தாங்க அப்டியே கத்துக்கும் போது வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன நா நோட் பண்ணேனா இப்ப நம்ம வந்த்ட்டு ஒரு வெஜிடபிள் பஃப் சாப்பட்றோ இல்லயா ஒரு எக் பஃப் வெஜிடபிள் பஃப் எல்லா சாப் பட்றோ அத வந்துட்டு எப்டி செய்வாங்கனா ஃபர்ஸ்ட்டு நா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த மைதாலாதா எதா இருந்தாலுமே பண்ணுவாங்க யாருமே வந்துட்டு வீட்வச்சு பண்றது அந்த மாரி கெடையாது மைதா வச்சுதா பண்வாங்க மைதாவே ஒடம்புக்கு கெடுதல் தா அந்த மைதால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கனா ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு டோ மாரி கிரியேட் பண்ணிப்பாங்க அத வந்துட்டு ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் கய ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்கு அந்த டேபிள்ள தா நம்ம எல்லாமே பண்ணுவோ அதுக்கு பெரிய கட்டையு குடுத்துருவாங்க இப்ப வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு லேயர் மாறி ஃபர்ஸ்ட் நல்லா ஆ பெரட்டி பெரட்டி ஒரு மெலிசா பண்வாங்க அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கனா அந்த நானு அனிமல் ஃபேட் அந்த பட்டர்ஸ் யா அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நல்லா கைல எடுத்து சாஃப்ட் பண்ணி நல்லா ஒரு லேயர் மாறி பூசி விட்ருவாங்க பூசிட்டு என்ன பண்வாங்க திருப்பியு ஒரு லேயர் ஆஃப் மைதாவ வந்துட்டு அந்த ஒரு சப்பாத்தி மாவு மாறி ப் இது பண்ணி மெலிசா வந்துட்டு மேல போடுவாங்க இந்த மாதிரி வ ஒரு எப்டி சொல்றது ஒரு ஏழு எட்டு பத்து லேயர் வந்துட்டு இந்த மாரி போடுவாங்க போட்டுட்டு அதுக்கப்றோ அத வந்துட்டு பீஸ் பீஸா கட் பண்ணி அத வந்துட்டு இன்னொரு தேய் தேய்ப்பாங்க தேச்சுட்டு அதுக்கு நடுவுல அத வ வந்து என்ன பண்வாங்க அந்த ஒரு ஸ்டஃபிங் இருக்க வெஜிடபுள் ஸ்டஃபிங்க வந்துட்டு உள்ள வச்சு அத வந்துட்டு மடிப்பாங்க அதனாலதா உங்களுக்கு வந்து அத வந்து இப்ப பேக் பண்ணி எடுத்துருவாங்க நீங்க பேக் பண்ணா நீங்க நெறைய தடவ சாப்ட்டு இருப்பீங்க அந்த வெஜிடபுள் பஃபோ எக் பஃபோ நீங்க வந்துட்டு அந்த வெஜிடபுள் பஃப் பாத்தீங்னா அந்த ஒரு லேயர் மாரி வருல புசு புசுனு மேல அது எப்டி வருதுன்னா வந் அது நம்ம சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணி குடுக்குறாங்க சாப்பட்றோ அப்டின் இருக்கு டேஸ்ட்டு செமையா இருக்கு ஆனா வந்துட்டு அவு ங்க பண்றது வந்துட்டு அவ்ளோ வந்து அந்த அனிமல் ஃபேட் பட்டருன்றத வந்துட்டு பூசி பூசி பூசி ஒரு பத்து லேயர் பூசி அத வந்துட்டு அத பேக் பண்ணி எடுக்கும் போதுதா உங்களுக்கு அந்த லேயர்ஸ் மாரி வரது அது வந்துட்டு நம்ம பண்ணும்போது ஓ ஒரு ப இந்த ஒரு வெச் பஃப்ப வந்து இந்த மாரி பண்ணுவாங்களா அப்டின்னு எனக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடுச்சு நா அண்ணில இருந்து அந்த வெஜிடபுள் பஃப்புன்ற ஒரு விஷயத்தையே சாப்பட்றத விட்டுட்டே அப்டின் சொல்ட்டு சொல்லலாம் ரொம்ப நாள் என்னைக்காச்சு ஒரு நாள் சாப்பட்லாம் தப்பு கிடையாது பட் அந்த ஒரு செய்முறை வந்துட்டு இவ்ளோ ப ட்டர வந்துட்டு அந்த ஒரு அனிமல் ஃபேட்ட வந்து சேத்து செய்றாங்கன்ற துட்டு எனக்கு அன்னைக்குதா தெரிய வந்துச்சு ஆ அதனால வந்துட்டு ஒரு பொருள பாத்த உட்னே அட்ராக்டிவ்வா இருக்குன் சொல்ட்டு நம்ம சாப்டுட்றோ பட் அது எவ்ளோ வந்துட்டு உடம்புக்கு கெடுதலுன்றது இந்த மாறி விஷயங்கல்லா நம்ம கத்துக்கும் போது தா தெரியிது அப்டின் சொல்ட்டு சொல்லா நீங்க வந்துட்டு ஒரு பேக்கிங் பண்றவங்கி ட்ட கேட்டீங்கனா வந்துட்டு அவுங்க வந்துட்டு நெறைய கேக் சாப்ட மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு அது மைதால பண்றாங்க அது ஒடம்பு கெடுதலுன்றது உங்களுக்கே தெரியு என்னைக்காச்சு ஒரு நாள் வந்துட்டு ஒரு நல்ல நல்ல ஐட்டம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஒரு வேர்ஷன்ல வந்துட்டு நிறைய விஷயம் பண்றாங்க இப்ப பிரவுனின் எடுத்துட்டீங்ன்னாவே வந்து ஆ பிரவுனி வந்துட்டு எப்டி பண்வாங்கன்னா ஒரு மைதா போட்டு சாக்லேட்லா மிக்ஸ் பண்ணி பண்ற விஷயம் அதே வந்துட்டு நம்ம இப்போ ராகில பண்றது அந்த மாரி விஷயங்கள்லா வந்துட்டு நெறைய பேரு ஹெல்தியா பண்ணலாம்னு சொல்லிட்டு நறைய வந்துட்டு வர்ஷன் வீட்ல இருந்தே ட்ரை பண்ணி நம்ம ஒரு பட்டர் சேர் த்து அந்த மாதிரி வந்துட்டு பண்ணி சாப்படுறது நறைய நம்ம பாக்குறோ கொழந்தைங்களுக்கு குடுக்கு லா அந்த மாதிரி வந்துட்டு இப்ப ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்ட்டோனா அதுல வந்துட்டு அந்த உடம்புக்கு கெட்டுதலான விஷயங்க தவிர்த்துட்டு எப்டி வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள போட்டு எப்டி பண்றதுன்றது நமக்கு ஒரு விஷயம் பண்ணும் போதே தெரியு இல்லையா இந்த அஜப் போட்டா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அவுட் புட் வரு அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஓ ஒரு நல்ல ஒரு நாலேஜ் அதுல கெயின் பண்ணிட்டு அதுல இருந்துட்டு எப்டி ஒரு நல்ல ஒரு விஷயம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பண்றதுதா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இப்ப இதமா இருக்கு அப்டின்னு நெனைக்கிற தோழி இதுதா வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லலாம் நறைய விஷயங்கள் நா வந்துட்டு ஒரு ஒரு ஒரு ஒரு மாசம் வந்துட்டு கிளாஸ் போனதுனால எனக்கு நறைய விஷயங்கள் தெரிய வந்தது அப்டின்னு சொல்லல ஆம் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா ஆ ஏனா வந்து பாத்தீங்கனா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்த மேல வந்துட்டு இன்ட்ரெஸ் க்கு இப்ப நீங்க சொன்னதுமே அவனுக்கு பரவால உங்களுக்கு வந்து பேபி மேல இந்த அளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு நீங்க எவ்ளோ விஷயங்கள் கத் கத்துக்கிட்டிங்க அப்டிங்கறத வந்து வெளிப்பட்டுருச்சி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இந்த வளர்ப் பு பிராணிகள் மேலதா வந்துட்டு தோழி எனக்கு வந்து ஒரு இது அப்டின்னு சொல்லலா ஏன்னா வந்துட்டு ஒரு சமைக்கிறத ஆகட்டு அந்த மாரி இதெல்லாமே எனக்கு வந்துட்டு ஒரு விரும்பம் இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த வளர்ப் பு பிராணிகள் முன்ன ஃபர்ஸ்ட் எல்லா வந்து எனக்கு பயமா இருக்கு சின்ன கொழந்தையா நா வந்து இருக்கும் போது ஐயோ இது வந்து கடிச்சிரு அப்டிங்கிற மாரி எல்லாமே வந்துட்டு நாய்கள பாத்தா எனக்கு வந்து பயமா இருக்கு ஆனா வந்துட்டு இப்போலா அப்டி கிடையாது இப்பெல்லா வந்துட்டு ஆ நாய்கள் வந்து என்ன பாத்தா பதரியோடு அந்த அளவுக்கு நா வந்து அத கொஞ்சறதும் தெரி அது கன்னத்த புடிச்சி இழுக்கதும் செரி அந்த அளவுக்கு வந்துட்டு நா வெளாண்டுருப்ப எப்பவுமே வந்துட்டு என் கூட பேசுறவங்களு கிட்ட வந்துட்டு நா அத பத்தி சொல்லாத ஒரு நாளே இல்ல கெடயாது அந்த அளவுக்கு வந்துட்டு நா அத பத்தி சொல்லிக்கிட்டே இருப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு நாய்கள் வந்து அந்த அளவுக்கு விருப்பனே நா அதுங்க பண்ற ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு நா வந்து கவனிக்கிறது அந்த மாரி ஒரு எல்லாத்தியுமே வந்து நா நோட்டிஸ் பண்ணுவ சோ நாய்கள் வந்து இந்த மாதிரி ஆ எப்டி சொல்றது மனிதர்கள் விடவு அது வந்து ஒரு நல்ல இதுன்னே சொல்லலா தோழி சாதா அதனால வந்துட்டு எனக்கு பெரும்பாலு வந்து நாய்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப புடிக்கு தோழி உங்களுக்கு நாய்கள் எல்லாமே வந்து பிடிக்குமா தோழி
ம் கண்டிப்பா இப்ப வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல வந்துட்டு நாய ஒனா ரொம்ப புடிக்கும் தூக்கி வச்சு கொஞ்சறது அந்த மாதிரி விஷய எஎன்னெல்லா ணிட்டு இருந்த பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால ஒரு நாயை பார்த்தா வந்துட்டு தூக்கி வச்சு அய்யோ வந்துட்டு எனக்கு ரொம்ப இந்த குட்டி நாயின்னு சொல்லுவாங்கள பப்பின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி நாய்கள் மட்டுதா புடிக்கும் இதவே இதோ சிப்ஸுன் எல்லா ஏதோ ஒரு நாய் வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி குட்டி குட்டி நாய்கள்லா எனக்கு புடிக்கும் அதுவே வந்துட்டு கொஞ்ச பெருசா இருந்தா வந்துட்டு நா அத பாத்த உடனே அந்த பக்கம் அப்டியே போயிடுவ அப்டிதா நா சொல்லுவ என்னவாச்சு அந்த என்ன அந்த குட்டி நாய் தா வந்துட்டு எனக்கு இம்ப்ரஸ் பண்ணி ஒரு மாரி கொஞ்சறதுக்கு கூப்ட்றமே இப்ப ஒரு சி ன்ன கொழந்தய எடுத்துக்ட்டாலுமே வந்து பெரிய பசங்கள வந்துட்டு நம்ம கொஞ்ச மாட்டோ ஒரு சின்ன கொழந்தய வந்துட்டுதா வந்துட்டு நம்ம தூக்கி கொஞ்சறது அந்த மாரி விஷ்யம்லாம் பண்ணுவோம் அந்த மாரி பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட்டா ஒரு குரங்கு கூட பாத்தே நா வெளிய போயிருந்த போது ஒரு நாலஞ்சு கொரங்கு உக்காந்துட்டுருந்து அதுல இருக்கலயே ஒரு குட்டி கொரங்கு வந்துட்டு அது ரெண்டு கொரங்கு வந்துட்டு ஒக்காந்துட்டு வெளாடிட்டு இருந்தது அடிச்சிட்டு அங்க மரத்துலந்து தொங்கறது அதல்லாம் இந்த மாரி குட்டியா எனக்கு ஏதாது பாத்தோனாவே எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாயிடும் ரொம்ப அத வந்துட்டு கொஞ்சனும் அந்த மாதிரிலாம் தோணும் அந்த மாரிதா அந்த எனக்கு பெரிய பெரிய நாயக்கள எல்லா வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சது கெடையாது ஜஸ்ட் பாத்துட்டு அப்டியே ஒரு ஓரமா போயிடுவே பட் இதே சின்ன நாய் குட்டி நாய் எல்லாம் பாத்தா வந்துட்டு கொஞ்சறது இதே குட்டி இந்த அதுவும் பூனைய வந்துட்டு பாத்தீங்கன்னா அது குட்டியா இருக்கும்பொது செம்ம க்யூட்டா இருக்கும் அந்த மாரிதா எந்த விஷ்யமா இருந்தா லுமே குட்டியா இருக்கற வரைக்கு க்யூட்டா இருக்கு பெருசாயிட்டா வந்து ட்டு அந்த அளவுக்கு அந்த க்யூட்னஸ் வந்துட்டு போயிடும் அப்டின்னு சொல்லலாம் மன்னர்க்களும் அப்டிதான் மனுஷங்களுக்கும் அப்டியே தான் ஒரு ம மிருகங்களுக்கும் அப்டிதான் ஒரு யானையை பாத்தா கூட ஒரு குட்டி யானையை பாத்தா ரொம்ப அழகா இருக்கும் க்யூட் டா இருக்கும் அந்த மாரிதா தோழி
கண்டிப்பா தோழி இன்னொருவாட்டி வாய்பு கடச்சா இணைவோம் நன்றி வணக்
கண்டிப்பா ரொம்ப நன்றி